வணக்கம்
ஹலோ கேக்குதா மேடம் ஹலோ
ஹலோ வணக்கம்
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா மேடம்
நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது பேஸ் சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்கேங்க மேடம் என்ன பண்ணுறீங்க
நா சும்மாதாங்க இருக்கே ஹவுஸ் ஒய்ஃப் தா நானு நீங்க
என்னது புரியல
நா சும்மா தா இருக்கே ஹவுஸ் ஒய்ஃப் தா நானு
ஹவுஸ் ஒயஃப் தா நீங்க நா வேலைக்கு போயிட்டு இருக்கே மேடம் நா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அப்பறோ என்ன எத்தன பசங்க என்ன பண்றீங்க
ஆ எனக்கு ரெண்டு பசங்க பசங்கல்லா ஸ்கூல் போயிருக்காங்க நீங்க என்ன கம்பெனில சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து ஒரு மிஷின் மேனுபெக்சரிங் கம்பெனில வேல பாத்துட்டு இருக்கே மேடம்
ஆ என்ன மாரி மிஷின் சார் அது
ஆ அந்த பேக்கிங் மிஷினரிலா மேடம் நீங்க அந்த இந்த ஃபிலிம்மில வச்சு ரேப் பண்ணுவாங்கள்ல நீங்களே உங்க அது வந்து மிஷினே வந்து உங்க ப்ராடக்ட்ட பேக் பண்ணு ஃபிலிம் வச்சு மிஷின் நாங்க பண்னோ அந்த பிஃலிம் வச்சு ரேப் பண்ணலா அப்றோ நீங்க வந்து உங்க சமையல் இதில அடுப்பு ஸ்டவ் இருக்குல்ல
ஆமா
அதுல ஒரு டியூப் வரு பாத்தீங்களா சிலிண்டருக்கு இதுவு
ஆமா
அந்த டியூப மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு இந்த மிஷின் கொடுக்றோ
அப்டியா ஆ
நெறைய அந்த டியூப் நெறைய இடத்துல யூஸ் ஆகு காருக்கு லாரிக்கி அந்த மாரி நெறைய எடத்துல உலக முழுக்க அ எடத்துல நெறைய எடத்துல யூஸ் ஆகு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அத சொன்னே அந்த டியூப் மேனுஃபக்சரிங் பண்றவங்களுக்கு நாங்க மிஷின் கொடுக்க்குறோ எங்க மிஷின் வச்சி தா அதே பண்ணங்க அந்த மாரி குடுத்துட்டு இருக்கோ இன்னு நெறைய மிஷினரி எல்லா பண்ணிட்டு இருக்கோ அதோட அதுல வந்து நா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மிஷின் சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன் வருவே இப்ப கூட நா இப்போ ஹோன் இதுல இல்ல நா நாக்பூர்ல இருக்கே அவ இங்க ஆஃபிஷியல் விசிட்டுக்காக இன்ஸ்டலேஷனுக்காக நாக்பூரில் இருக்கே நா
நல்லது நல்லது சார் ம் செரி சார் அ நீங்க உங்களுக்கு அந்த மெஷின் வந்து நம்மளுக்கு தேவ இருக்கு அப்டின்னா வந்து ட்ரரைனிங்லா வந்து நீங்களே கொடுத்துருவீங்களா
ஆமாங்க மேடம் நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அது இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு சொல்லிகொடுத்துட்டு போறாங்கல்ல
ஆமா
கேக்குதா மேடம் அதேதா மேடம் ஆனா அது இங்க சின்ன ப்ராடக்ட் இது நா சொல்றே ரொம்ப மிஷின இதுல இ கோடில இருக்கு மிஷின்னு
ஆ ஓ
பல ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா மிஷின்ருக்கு அதுல அவுங்க அந்த மிஷின ரன் பண்ணி அவுங்க பல கோடி ரூபா லாபோ பாப்பாங்க அந்த மிஷின் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ்கு நா வருவ ப்ரோ சொல்லிகுடுத்துட்டு அதே மாரி மிஷின்ஸ் ரிப்பேர் ஆனாலு சரி பண்ணி குடுக்கறதுக்கு வருவ ப்ரோ நா இந்தியா முழுக்க சுத்துவே அப்டியே நா நல்லா ஓட்டு நல்லா எல்லா ஊருக்கு போயிருக்கிறே ஒரு நாலஞ்சு கண்ட்ரிக்கு வெளிநாடுக்கும் போயிருக்க மேடம்
நல்லது சார் நல்லது சார் ம் எல்லா நல்ல முறையான வேலைய தா பாக்குறீங்க ஆ செரி சார்
நல்ல வேலலா இல்லிங்க மேடம் ஆரு இ ருந்தா வரலாங் மேடம் அந்த மாரி வேல ஊர் சுத்துறல நம்மளுக்கு ஆர்வோ அதிகோ அதனால இந்த மாரி வேலய சூஸ் பண்ணே இந்த மாரி சுத்திக்கிட்ருக்க மேடம்
ஓ அப்டியா ஆ செரி சார் உங்களுக்கானா இல்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணா மட்டுந்தா பைசாவா இல்ல வந்து சேல்ரியா கெடைக்குமா சார்
பிரேக்காவ்து
அ வொ அ ஒர்க்குக்கு மட்டுந் தா பணங் கெடைக்குமா இல்ல வந் து இல்ல உங்களுக்கு மாத சம்பளமா கெடைக்குமா
ஒர்க்கு மட்டு தா சம்பளத்தெல்லா சம்பளோ நார்மலா எல்லா அதுக்கு இதுக்கு சம்பந்தங் கெடயாது மேடம் கம்பெனி வேலைக் எங்கயா போனா வேலைய பாக்கணு அவ்ளதா போக்குவரத்து செலவு எல்லாமே அவுங்களே குடுத்துருவாங்க சாப்பாடு போக்குவரத்து செலவு எல்லா அவுங்களே குடுத்துருவாங்க சம்பளோ எனக்கு தனியா வந்துரு
நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது சார் ஆ கேக்குது கேக்குது பேசுங்க நீங்க பேசுறது க்ளியரா இருக்கு நா பேசுறது கேக்குதா
சம்பளோ இதா சார் ஆ விட்டு விட்டு கேக்குது
செரி சார் அ என்னென்ன ஊர்கள் தா நீங்க போயிருக்கீங்க சார்
சொல்லுங்மா
ஆ நீங்க என்னென்ன ஊர்களுக்கு போயிருக்கீங்க
எல்லா ஊருமே நா எல்லா ஸ்டேட்டுமே போயிருக் கே மேடம் குஜராத்து ஆ ஆந்திர பிரதேசு குவ பாம்பே சைடு ந மத்திய பிரதேசு அப்றோ ஆந்திரா கு ஒடிசா கல்கத்தா ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ராஸ்தான் எல்லா ஊருமே போயிருக்க மேடம்
நல்லது சார் நெறய ஊர்கள பாத்துருக்கீங்க நெனைக்கிறே ஆ செரி சார் உங்களுக் கு பிடிக்குமா இல்ல வந்து இந்த மாரி சுத்தி இருக்க ஸ்டேட் சுத்தி பாக்கறது புடிக்குமா சார்
ஏ ஊ நா வந்து சுத்தி பாக்கிற ஆசல்ல மேம் ட்ராவலர் மேடம் நானு அந்த மாரி ஒவுரு மக்கள புரிஞ்சுக்கணு நா வந்து போய் டூரிசம் மாரி போ மாட்டே இங்க வந்தாலு பக்கத்தில கடை கடைக்கு போறது மக்கள்ட்ட பேசுறது அவுங்களோட கல்ச்சர தெரிஞ்சுக்கிறது அவுங்க என்ன மார்க்கெட்டுக்கு அவுங்க மார்க்கெட்டுக்குள்ளே நா போய் என்ன வாங்க என்ன வாங்குறாங்க என்ன விக்கிறாங்க என்ன நம்ம சைடுல விலைவாசிகள் எப்டிருக்கு மக்கள் எப்டி பழகுறாங்க அந்த மாரிதா பெரும்பாலு எனக்கு போவேனே தவிர தனியா டூரிசம் மார்ல்லா போ மாட்டே வேலய முடிச்சுட்டு இதா அந்த பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள இருகிற எடங்கள்ல போய் மக்கள்ட்ட பழகுறது பேசறது அவ்ளோ தா மேடம் அந்த மாரிதா
அப்டின்னா உங்களுக்கு நெறையா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு இல்லயா
நெறையா லாங்குவேஜ்லா தெரியாது மேடம் கொஞ்ச கொஞ்சோ ஹிந்தி பேசுவே அவ்ளதா கொஞ்ச கொஞ்ச ஹிந்தி பேசுவே அவ்ளதா மேடம் இங்கிலீஷ் பேசுவே கொஞ்ச கொஞ்ச ஹிந்தி பேசுவே இங்கிலிஷ் க சொல்லுங்க மேடம்
இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே நம்ம நெறைய ஏரியால போய் ஆ
அது கெடையாது மேடம் நா தமி இந்தியாவ பொறுத்தவரைக்கூ ஹிந்தி நறைய தெரிஞ்சிகிட்டிங்கனா இன்னு கொஞ்சோ ஈஸி மேடம் போலா இங்கிலீ்ஷ் தெரிஞ்சா ஹிந்தி தெரிஞ்சா இன்னு கொஞ்சோ இந்த அந்த பாண்டிங்னு சொல்லுவாங்கள மக்களோட சேந்து பழகறது அது நல்லா வரும் மேடம் அது வந்து இங்லீஷ்ல பே சுனா வராது அது நீங்க ரொம்ப நாள் ஒர்தர்ட பழகுனாதா இங்லீஷ்ல பேசனாகூட நம்மலா பாண்டிங்கா நல்லா பழகுவாங்க நீங்க அவுங்கோ ஹிந்தில பேசம்போது உங்களுக்கு சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு நட்பா ஆவாங்க நம்மளுக்கு எதா பிரச்சனனா உதவி செய்வாங்க நம்மளோட கொஞ்சோ நம்ம வேத்து ஆளுன் நெனைக்க மாட்டாங்க நம்ம கூட சேந்து பழகுவாங்க ப உதவி செய்வாங்க நம்மோட சேந்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பாராட்டு வரு இங்லீஷ் பேஸ்னா ல அ பத்து நாள்ல வரு இ ஹந்தில பேஸ்னா ரெண்டு நாள்ள வரு மேடம் அவ்ளோதா
நல்லது நல்லது சார்
ம் சொல்லுங்க
எதாவ்து இருக்குங்ளா சார்
இன்னோர் தடவ சொல்லுங்க மேடம் ஏன்னா விட்டு விட்டு கேக்கது இன்னோரு தடவ சொல்லுங்க இன்னோருதர சொல்லுங்க என்ன கேட்டீங்க
ஆ ஆ சாப்பாடு பத்தி கேக்கிறீங்களா
அப்டின் ஏதாவ்து இருக்குல்லயா
சாப்பாடு செவ நா புடிச்ச சாப்பாடு கேட்குறீங்களா விட்டு விட்டு கேக்குது ஆ சு அப் அப்டிதா சாப்பாடு உங்குளுக்கு ஆரம்பத்துல போகும் போது உங்களுக்கு ரொம்ப புடிக்கூ மேடம் வித்தியாசமார சாப்பாட்ல்லா சாப்புடுவீங்க ரெகுலரா போனீங்கனா உங்களுக்கு மூன்சிலடிச்ச மாரி இருக்கூ சாப்பாட்ல ஆர்வொ உங்களுக்கு போய்ரு நம்ம என்ன சொல்றது நம்ம ஊர்ல கெடைக்க தா அங்கேயு கெடைக்கூ இட்லி தோசலா மா கெடைக்கிறது கஷ்டோ நம்ம ஊர்ல இந்த ரொட்டி நான்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல ரெஸ்டாரண்ட்ல கெடைக்கலா இங்க ரோட்லே கெடைக்கூ அவ்ளோ தா வித்தியாசொ பச்ச இங்கென்னது பட்டர் மசாலா இந்த இதெல்லா சொல்றாங்கல்ல அப்பறோ சோளா பூரி அதெல்லா பெரிய விஷயமா நம்ம ஊர்ல பேசுவாங்க இங்கெல்லா ரோட்டு கைடையிலே கெடைக்கும் மேடம் இட்லி தோச மாரி அவுங்க அங்க ரோட்டு கட சோலாபூரி அந்த அந்த குருமா அப்பறோ வந்து தந்தூரி ரொட்டி நானு இதெல்லா நம்ம வந்து இங்க இதுலயே பாக்கலா ரோட்டு கடையிலயே கெடைக்கூ அந்த மாரி சாப்பலா இட் இட்லி தோச கெடைக்கிறதா கஷ்டோ நம்ம ஆளுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போட்ருப்பாங்க அதையு சாப்ட்டிங்கனா வந்து கொஞ்சோ க இது நல்லா கம்மியா தா இருக்கூ ஏனா சொல்ல நம்ம டேஸ்ட் இருக்காது அது அவனுங்க அவனுங்க அந்த அந்த ஊருக்காரதா வந்து சாப்பட்றா அதனால வந்து அவுங்க ஊர் டேஸ்ட்ல தா அந்த சட்னி சாம்பார்ல்லா இருக்கூ
நல்லது நல்லது
பாக்லா நம்ம எல்லா ஊருக்கு போவ நானு இங்க இருந்து சிம்லா வரைக்கும் போவ சிம்லாக்கு போமாட்டே சிம்லாக்கு ஒரு பத்து கிலோ மீட்டர் முன்னாடி வரைக்கூ போவே ஜம்மு காஷ்மீர் போனா பத் பத்து கிலோமீட்டருக்கு வாச அதா இங்கதா போனா எடத்துக்கு போனாலு அங்க போ மாட்டே அப்பறோ வைஷ்ணவி தேவி கேள்விப்பட்ருக்கீங்களா வைஷ்ணவி தேவியா ஹரித்துவார் ரிஷி கேஷு அந்த பக்கல்லா போவே அதெல்லா தாண்டில்லா போவே கங்கைல ஏறி குதிப்பே குளிப்பே ஆனா அது நம்ம ஒரு டுரிசமா நெனைக்க மாட்டோ நம்ம அடுத்த வேலைக்கு போறோமே அந்த மார்தா இருக்கூ அதெல்லா போயிருக்க நானு போவே தனியாவே போவே யாரும் இருக்க மாட்டாங்க தனியா போவே தனியா வருவே அந்த பக்கொ நவிட்டாளு அப்புறம் ருத்ரப்பூர் காசிப்பூர் இன்னும் மேல அந்த பக்கொ எல்லாம் போயிருக்கேன் அப்டியே போவேன் நம்ம எனக்கெல்லாம் வந்து அ டூரிசம் எலாம் வைக்கனும் அவசியம் இலை நம்ம டூரிஸ்டு கிட்ட போய் கேட்டு புக் பண்ணிட்டு போவோம்ன்னு அதெல்லாம் கெடையாது இப்ப கிழம்புனா காசு இருந் ச்சுனா ட்ரெயின்னோ பஸ்ஸோ ட்ரெய் இதோ ஃப்ளைட்டோ எது வேணும் நா போய் யாரையும் கேட்க மாட்டேன் எப்டி தமிழ்நாட்டுல நம்ம போறோம் முள்ள இங்கிருந்து நம்ம ஊருக் பக்கத்துல போறதுக்கு ஒரு நூறு தமிழ்நாடு நம்ம எவ்ளோ ஈஸியா போவோம் ஒன்னும் பெருசா இல்லாம அது மாரி இந்தியா முழுக்க போ முடியும் என்னால யார எதையும் கேட்க தேவை நா பேசாம எந்த ஊரு இந்த ஊருக் ட்ரெயின்னா அந்த ஊர் பஸ்ஸா ஏறி போலாம் போலாம் எந்த இதையு அந்த ஹோட்டல் பிடிச்சிப்பேன் அந்த மாதிரி பழகி போச்சு அது ரொம்ப வருஷமா சுத்துறேன் பழக்கமந்தான் வேற ஒன்னும் இல்ல மேடம்
சரி சார் சரி சார்
உங்க வீட்டுக்காரு என்ன பண்ணுறாரு
எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவரா இருக்காங்க
ஆ அவுரு என்னையமாரி தான் நெனைக்கிறேன்
ஆமா உங்கள மாரி தான் ஆமா அ ஒரு எடத்துல இருக்க முடியாது
ம் ம் ம்
ம் நிறைய இடத்துக்கு சுத்தனும் போகணும் ஆமா
ஏன்னா அவர் வண்டி ஓட்டிட்டு போவார் ரிஸ்கு
ம்
நாம அப்டி இல்ல நாம வந்து ஜாலியா ஃப்ளைட்லையும் செரி ட்ரெயின்லயும் போய்டுவேன் எப்டி அவர் ரெகுலரா வீட்டுக்கு என்ன டென் டேஸ் வருவாரா எப்டி கணக்கு
எங்க வீட்டுக்கார் வந்து அம் ஆமா ஆ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி வருவாரு மந்த்லி ஓன்ஸ் வருவாரு அந்த மாரி ஆமா
இருப்பாரு அப்பப்ப கால் பண்ணுவாரு அந்த மாதிரி அப்படி தான ம் அது கொஞ்சம் ரிஸ்கான வேல தான் மேடம் தேங்க்ஸ் போட்டு ஓட்ட வண்டி ஓட்டுறது ஈஸியான வேலை இல்ல அ ரிஸ்கு ரொம்ப ரிஸ்கு கஷ்டமான வேல கஷ்டம் தான் கஷ்டமான வேல இல்ல பயங்கர கஷ்டம் வண்டி ஓட்டிட்டே போனும் கொஞ்சம் அசந்துரக் கூடாது
ம்மா
நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஓட்டுறதுல நிறைய பிரச்சனை இருக்கு அவரும் எல்லா ஊருக்கும் ர போவான
என்ன பண்றது குடும்பத்த பாத்தாகணும் அப்டின்னா அதெல்லாம் ரிஸ் புக் எடுத்து தான ஆக வேண்டியிருக்கு பசங்கள படிக்க வைக்கணும்
ஆமா எல்லாரும் அதுக்கு தான ஓடுறது
ஆமா
ஆ பசங்க என்ன படிக்கிறாங்க
ம் பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க தம்பி வந்து லெவன்த் படிக்கிறான் பாப்பா நைன்த் படிக்கிறா
ம் செரி செரி செரி வந்துருவாங்க பசங்க படிசாசு அடுத்து காலேஜில சேர்ந்தா ஒரு ரெண்டு மூணு வருஷம் தா ஆ பாத்து போங்க
ஆமா ஆமா நா அத நெனைச்சு தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிட்டுருக்கேன்
ம் ம் உங்களுக்கு படிச்சு முடிச்சு வந்துட்டாங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சன
அப்றோ ஒன்னு பிரச்சன இல்ல ஆமா நா அத தா நெனைச்சி வருஷங்கள் ஓட்டிட்ருக்கே
ம் ம் கஷ்டப்ளாது அப்பா எ பசங்களா இப்ப ஒரு பத்துநா இருபதுநாளா வந்ட்டே போன் பண்ணி கேட்டுட்டே இருக்கானுங்க நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கனு டு அதா கொழந்தைங்களுக்கு அப்பா மிஸ் பண்றதல்லா இருக்கோ அது ஒன்னு பண்ண முடியாது வரோ மக்களே ம்
போம்போதே எ பொண்ணு அழுவ ஆரம்பிச்சுரு அழுதுட்டே அனுப்பு அவர ம்
ஏ நா ஆந்து பைஞ்சு இருவது நாள் ஆச்சு போன் பண்ணி எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன் கேட்டுடே இருக்கானுங்க ஆ மாரி இருக்கதா செய்யு எல்லா சாக்ரிபைஸ் பண்ணிதா பசங்கள
ஆ
ஆ இது தான பண்ணி ஆவனு சக்ரிபைஸ் பண்ணி தான ஆவனு பசங்களுக்காக செரி மேடம் வேற மேடம் சொல்லுங்க
ஆ நன்றி இல்ல சார் நா ஃபேமிலிய பாத்துக்கனோங்றதுனால நா வீட்ல தா இருக்கே
ம் ம்
ஆமா இந்த மாரி ஒர்க்லா பாத்துக்கிட்டு சும்மா ஃப்ரீ ஃப்ரீலான்ஸ்ல ஏதாது பண்ணிக்கிட்டே இருக்கே
ம் ம் ம் இப்பதா நெறைய ஆன்லைன் க இதுலா வந்துருச்சுல ஏகப்பட்ட வேல வந்துருச்சு தேட்னா கெடைக் வீட்ல இருந்துட்டே பண்லா ம் சர்ச் பண்ணிங்கன்னா கெடைக்கோ
ஆ சரி சார் எந்த ஆப்ல போய் பாக்கனோங்றீங்க
நீங்க நேல கூகுள்ளே போய் அடிச்சி ஜ சாட் ஜிபிட்டிலா போய் தேடுங் பாருங்க கோ யூடியூப் இல்லாம எல்லாத்தயோ தேடுங்க அதுல அதுல போய் பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டா ல ஆன்லைன் ஜாப்ஸு உங்களுக் என்ன தெரியுமோ அதுலா இது பண்ணிங்கன்னா வரு நீங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்லே பொருள் விக்கலா நீங்க அது தெரியுமா
அது தெரியு ஆனா எப்டி அத சேல்ஸ் பண்ணோ என்னன் தெரியாது நம்ம அடுத்த கால்ல பேஸ்லா
டியூப்ஸு அ யூடியூப்ல போய் பாருங்க அப்பறோ ந க ஓகே நன்றிங்க
ம்